ஆ சொல்லுப்பா என்னாச்சி
ஒண்ணு இல்லக்கா ஒன்னு இல்லக்கா அ சும்மாதா மழ பெய்ற மாரி இருக்குல்லக்கா கிளைமேட்டு
ஆமாப்பா அப்டிதா வருது நல்லா அப்டியே என்ன சொல்றதுன் காத்து வீசு இருட்டி ட்டு வருது ஆனா மழதா வரமாட்டே இப்டிதா ஒரு வாரம ஏமாத்திட்டே இருக்கு
அப்புடியா அ மழ பெய்ஞ்சா நல்லா இருக்கு கால்லருந்து சொம வெயிலு தூங்கி எழுந்துருந்து பாக்குற என்னடா இது வானமே ஒரு மாறி இருக்கே அப்டி யோசிக்கிற
ஆம்மா ஆமா உம் மழ வரு ஆனா ன ஆக்சுலி இந்த இந்த இதுல ஆகஸ்ட்ல நல்லா மழ வரு இருக்குல்ல இந்த ஆடி மாசல்லா வந்து குழந்த காத்துதா வரு இப்ப ஆணி இப்ப ஆணி இல்ல நீ ஆடி வ ரம்போது நல்லா குளிந்த காத்தா இருக்கு காத்து வீசணல்லா அப்
ஓகே ஓகே
ஆவணி ம ஆகஸ்ட் ரும அக்டோபர் எல்லா ஆனா இந்த வர்ஷோ எப்டி இருக்குன் தெரியல பாக்லா
ஓகே அப்ப ஆடினா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல வருமோ
ஆமா ஆமாப்பா ஆடி மாசத்துல இருந்தேதா என்ன சொல்ற்க்க ஆடி காத்துல அ அம்மியு பறக் கும் சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்கு ஏன்னா அந்த மாரி காத்து வீசும் மா ஆடி மாடி மாசோ அப்ப வந்து காத்து தா வீசு அந்த ஆவணி மாஸ் கொன்தோனே மழ வருன் சொல்வாங்க
ஓகே ஓகே ஓகே பனிதாங்க்கா ஒத்துக்கவே ஒத்துக்காது எனக்கு வெயிலுக்கு வெயில் கூட வெயில் கூட நா இது வரைக்கு தாங்கிடுவே ஆனா இப்பதா நா தாங்க முடியல வெயிலேயே செத்துட்டே நா இந்த வாட்டி ஓ ரொம்ப வெயிலு முடியல என்னல்ல அப்புடின்ற மாரி ஆயிட்டே பனி வந்து ஒத்துக்காது எனக்கு ஏன்னா இந்த ஒதடு எல்லா வெடிக்கு ஸ்கின் எல்லா வறண்டு போயிடுமா
ஓகே ஓகே
பணிதா எனக்கு ஒத்துக்காது பாத்த வெயில் சுத்தமா அது ஆலே முடியவே இல்ல என்னால என்னடா இது இப்பிடி இருக்கே ஏன் அப்பிடின்ட்டு யோசிக்கிறே நானே
ஆ ஏன்னா வந்து நீ சொன்ன மாதிரி இல்ல போன போன வருஷம் ஞாபகம் இருக்கா பயங்கர பணி இருந்துச்சு ஆனா போன வருஷ்ன்னா வந்து நல்ல ஒரு என்ன பிப்ரவரி மார்ச் வரைக்குமே பிப்ரவரி மாச வரைக்குமே கண்டடிினியூ ஆயிச்சு அந்த பனி நல்ல காலைல்லா புல்லா மார்கழி மாச தா பனி இரு னு சொல்லுவாங்க ஆனா போன மாச தை மாசி வரைக்கு ப இது வரைக்கு நல்லா பனியா இருந்துச்சு வெளியவே காலையின்னா எந்திக்கவே முடியாது அப்டியே வெளியே போனா தண்ணி ஊத்துற மாதிரியே இருந்துச்சு தண்ணி போட்டிட்டு இருக்க மாதச்சு சவுண்ட் எத எறைச்சல்லா கே இதா உனக்கு
எனக்க அக்கா எனக்கு எதுவு இல்லக்காக்கா கரெட்டாதா இருக்கு
அப்டி இல்ல இங்க என் வீட்ல கொஞ்ச வேல நடக்குது அந்த சவுண்ட் ஏதா கேக்குதான்னு கேட்டே
ச ச இல்லக்கா இல்லக்கா எல்லா கரெக்டாதா இருக்கு
கரெக்டா தா இருக்கா சேரி சேரி ஓகே ஓகே ஏன்னா இந்த மிஷின் கொஞ்ச போட்றாங்க அந்த அதா அந்த டிரில்லிங் மிஷின் சவுண்டு வந்து உனக்கு கேட்குதான்னு கேட்டே
இல்ல இல்ல நீங்க நீங்க கொஞ்ச சத்தமா மட்டு பேசிடுங்க கரெக்டா தா கேக்குுது
அப்டியா சரி ஓகே ஓகே டா
அதுதா அதுதா ஆ இப்பதா லைட்டா வாய்ஸ் கம்மியாச்சு அதுக்தா
ப்டியா சரி ஓகே ஓகே அம்மா எப்ப வருவாங்க நைட்டாகுமா
நைட் ஆகு காதா மதியான வச்சாங்க கார கொழம்பன்னு சொல்ட்டு இது புளியே ஊத்துலியா
ஐ்யோ மறந்துட்டாங்களா அர்ஜென்ட்ல
அதுதா புளிய ஊத்துல அடின்னாங்க சரி அது கார குழம்பு மட்டு அப்டியே வச்சி அவங்களே சாப்டட்டு பொரியல் பண்ண கேரட் பொரியலு அத வச்சு காயல சாப் சாப்ட்டு இப்ப கொஞ்ச இருக்கு அதுலயே சாத போட்டு கிளறி சாப்ட்ருவே ஊருக்கா வச்சி பாத்து ஊருக்கா வச்சு சாப்ட்ருவே நைட்டுக்கு தோசமா வாங்கிட்டு இருந்தா அந்த காரு குழம்ப வச்சு சாப்ட்டுக்கலா
சேரி சேரி
ம் அதா நீங்க நாளை நைட்டு சமைக்கிற மாதிரி இருக்குமோ
நைட்டு ஆமா இன்னைக்கு சாப்பாடு கால என்ன ஆச்சுன்னா எ பைய இது நைட்டே அழுதுட்டு நேத்தே சொல்லிட்டா இந்த மாதிரி ஆ எனக்கு யரா பிரியாணி வேணு நாளைக்கி அப்டின்னு சொன்னா அத இன்னைக்கி வந்து எரா பிரியாணி கொண்டு போணு அப்டின்னு சொன்ன நா எங்கே நைட்டு சொல்லும்போது இங்கே யரா போய் வ நைட்டா போய் வாங்கிட்டு வர முடியு நானு சரனு போய் கேட்டே காலையில பாத்தா அவ எந்திரச்சுன்னே எந்தி க்கிட மாட்டா அழுதுட்டே சொல்றா எறா பிரியாணி எறா பிரியாணின்னு சொல்ட்டு அதுக்கப்புறோ நா இன்னைக் காலையில பாத்தா சாம்பாரு இது தா வச்சே கருண்ணக்கலுங்கு ஃப்ரையும் பெரியவளக் கொடுத்து அனுப்பிட்ட இவ பாத்தா ஒரே அழுக எறா பிரியாணி வேணு எறா வேணு நீ வந்து செஞ்சி இங்க ஒருத்தவங்க வருவாங்க மீன க்கா அவங்க பேரு வந்து செல்வி அந்த அக்கா பேரு சொல்றா செல்வி ஆண்ட்டி கிட்ட யாரா கொண்டு வட சொல்லு போன் பண்ணி போன் பண்ணி சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு எ கிட்ட இ சொல்றா நீ அத வாங்கி பிரியாணி வச்சு எனக்கு ஸ்கூல்ல மத்தியான கொண்டு வா அப்டின்னு ஆல்ல ந ஆக்சுவல்லா அவனக்கு ஏற்கனவே எடுத்து வச்சட்டே நா நா சொல்றே டே டே இன்னைக்கு ஆண்ட்டி மீ மீனுக் கடைக்குமா என்னன்னு தெரியாது அவ்ங்க கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியாது நா இன்னைக்கு வாங்கி வச்சுட் நா கொண்டு வரன்டா அப்டின்னு சொல்லி அப்புறோ சொனு ஆஃப் டே ஆஃப் டே ஆஃப் டே சொல்லிட்டு போனா அதுக்கப்புறோ கொஞ்ச கொஞ்ச நேரோ வண்டியில ஏர்ற வரைக்கு கொஞ்சம்ப்படியே பொழம்பிட்டே இருந்தா அதுக்கப்புறோ இல்ல சேரி கா நாளைக்கி நீ நைட்டு வாங்கி வச்சு நாளைக்கி அப்படின்னு சொன்னாங்க சரி நாளைக்கி தர்லா இன்னு பாத்த எங்க அப்பா கொண்டு போய் விட்டுட்டு எறக் கி விட்டு லன்ச் பேக் வாங்கவே மாட்டேட்டானம்மா ஏன்னா அவ அவ வந்து என்னனா ஏன்னா நா மதியான கொண்டு வரேன்னு எங்கிட்ட சொல்ட்டான்ல அனால வந்து லன்ச் பேகே வாங்காமலே இருக்கானா அப்பற அப்பா தா கொண்டு போய் விடு லஞ்ச் பேக் உள்ள கொண்டு போய் குடுத்துட்டு வந்தாராமமா சாப் ட்டானானே தெரில வந்தா தா தெரியு ஒருவேளை ஏறா பிரியாணி கொண்டு போக கோவத்துல இருக்கா தெரியு இப்போ முன்ன மாதிரி இல்ல இப்ப வந்து நம்ம அவனே சொல்வா இந்த சாப்பாடு தா வேண்டாதா
நல்லததே அதா தெரியுது கொழந்தைக்கி அப்போ இது வேணு அது வேணுன்ற அளவுக்கு
டல்லாம் புடிக்க மாட்டா ஏத இருந்தாலு சாப்ட்ருவா இப்ப என்னன்னா அவனுக்கு புடி ச்சு அந்த இல்லன்னு கேக்குறா எனக்கு இது வேணு அது வேணுனு செரி அப்பறோ இன்னிக்கி அப்பறோ அப்பா மதியானம் போய் வாங்கிட்டு வந் ந்து வச்சிர்க்காங்க பிரிடஜ்ல ஏன்னா நாளைக்கி இல்லைன் மறக்க மாட்டா ஒரு விஷயத்த சொன்னா அதே பிக்ஸ் பண்ணி இப்ப வந்தோனே கேப்பா வாங்கிட் டியானு சொல்லி கேப்பா கேட்டு பிரிட்ஜ்லா தொறந்து பாப்பா செக் பன்னி பாப்பா வாங்கி வச்சிருக்கா இல்லையான்னு சொல்ட்டு அதனால போய் மத்யானோ போய் வா வாங்கி கொனந்து பிரிட்ஜ்ல வச்சிருக்கே நாளைக்கு எறா பிரியாணி செஞ்சு குடுத்துவுடணு இல்ன்னா அவ்ளதா அவ அப்றோ
ஐயோ கொழந்தைங்க எவ்ள வேகமா வளந்துறாங்க
ஆமா நாங்க கூட அந்த மாதிரிலா கெடையாது அம்மா எதா செய்வாங்க எடுத்துட்டு ப்ப அதே எங்களுக்கு முக்கியமா சொல்லப்போனா சாப் சாப்பாடு ரைஸ இத விட டிஃபன் தா ங்க எல்லாருக்கு புடிக்கு எங்க மூணு பேருமே டிஃபன் தா புடிக்கு நாங்க இட்லி ஆஹ் இட்லி சாம்பாரு அப்பறோ ஆப்போம் கடலக்கறி அந்த மாலே எடுத்துட்டு போவோ இது அப்ப இடியப் போவோ ஸ்கூலுக்கு இந்த மாதிரி எல்லா தா எடுத்துட் இப்போ எங்களுக்கி இதா ரொம்ப புடிக்கு ஏன்னா வந்து இந்த மதிய லஞ்ச் சாப்பறதுக்கு அவ்ள பிடிக்காது ரைஸ் எல்லா கொண்டு போறதுக்கு ஆ அதனால அம்மா அது எது செஞ்சால அதே ஓகேன்னு சொன்னாங்க எடுத்து வை இப்போ உள்ள பசங்க அப்டி கெடையாது எது கேக்குறாங்களோ அதுதா இருக்கணு இவன இவ இப்டி சொ சொல்லிடுவா அவ என்னன்னா நா மார்னிங் கால்ல ஏஞ்சு தூக்கம் ஏஞ்சு வந்தோனே மொதல போய் பிரஷ் பண்றாலோ இல்லயோ பர்ஸ்ட்டு இவ் கிச்சன்ல வந்து தா பாப்பா என்ன செஞ்சிருக்க பாத்துட்டு இதுவா இன்னிக்கு அவளு தா சொன்னா இதுவா சாம்பாரா போன செவ்வா கெழம தா சாம்பார் எடுத்தட்டு போனே திருப்பியும்மா அப்டின்ன நா சொன்னாரு போன வாரோ இது இந்த வாரோ எடுத்துட்டு போ அப்டின்னு அவளுக்கு வெஜிடேபிள்ஸ்னா புடிக்காது சாப்பாடு சா அவளுக்கு இந் மாரி இது தா புடிக்கு டிபன் தா புடிக்கு இட்லி சாம்பாரு ஆப்போ அதெல்லா எடுத்துட்டு போவா ஆனா அவளுக்கு சாப்பாடு இதெல்லா பிடிக்கா அப்டின்னா மிக்ச ரைஸ் மட்டு எடுத்துட்டு போவா லெமன் ரைஸ்ன்னா புடிக்கு தையிர் சாதம் கூட அவ்ளோ கடை லெமன் ரைஸ் ஓ லெமன் ரைஸ் நா ஓகே லெமன் ரைஸ் போட்டுவிட்ட வை அப்டி சொல்வா ஆனா மத்தபடி அப்பறோ இந்த இது இருக்குல்ல மீல் மேக்கர்ல சாதோ அத போட்டுக் கி பிரிஞ்சி இல்லப்பா மீல் மேக்கர் மட்டு இது பண்ணி அதல கொஞ்ச வெங்காய தக்காளி போட்டு வசிக்கி விட்டு இந்த சிக்கன் மசாலா ஏதோ போட்டு கொஞ்சோ இது மாரி பண்ணிட்டு ஒரு ஒரு இது மாரி ஒரு என்ன சொல்றதுக்கா ஆ ஃப்ரை அந்த மாரி அது மா பண்ணி இந்த ரைஸ் நம்ம வேக வச்ச அரிசிய வந் சாப்பாட வந்து அதுல கொட்டி கிண்டி எடுத்துட்டே அது அவளே தா பாத்தா அது அது கொண்டு போல பொட்டுட்டோ ரைஸ் பொட்டுட்டோ மட்டு இது பண்ட்டு அது வேக வச்சு அது கூட கொஞ்ச மசாலா போட்டு இந்த சாத புடிக்கனி இந்த மார் தா அவளுக்கு புடிக்கு அவளுக்கு இந்த சைட் டிஷு இதெல்லா கொழம்பு இதெல்லா எடுத்துட்டு போனா அவளுக்கு புடிக்காது
ஓகே ஓகே இவங்கல்லா வச்சு ட்டு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீ
ஆமா இந்த சாப்பாடு பிரச்சனயே பெரிய பிரச்சன காலைல காலைல ஆனாலே டென்ஷன் ஆயிடுது நமக்கு ஏதோ ஒன் என்ன கெடைக்குதோ அதோ ஒன்னு நா அதனால அதுக்கப்பறோ நா எதுமே செய்யறது இல்ல இவங்க ரெண்டு பேருக்கு எதா செய்ற மிச்சம் மீதி இந்தா அத சாப்ட்டுட்டு அப்டியே ஓட்டிறது நா
எங்க வீட்டுல ரொம்ப மோசமா பண்ணுவாங்க நா ஸ்கூல் படிக்கும்போதல்லாகா மீன் கொழம்பு வெப்பாங்க எப்ப வைப்பாங்கன்னா நைட்டு வைப்பாங்க எங்க வீட்ல இருந்து மீன் எங்க அப்பாவுக்கு ரொம்ப புடிக்குமா அதனால மீனு அவ்ளோ எதுக்குதா அந்த மீன் அவ்ளோ மீன் வாங்குவாருனே தெரியாது மீன் வாங்குவாரு நைட் வைப்பாங்க நைட்டு நைட் மீன் குழம்பு சாப்டுவோ டிபனுக்கு அந்த மீன் குழம்பு சாப்டுவோ மதியானத்துக்கு அந்த மீன் குழம்பு கட்டி கூத்துருவாங் க திரும்பி நைட்டு கொஞ்ச மீன் குழம்பு இருக்கு சாப்டு மனசாச்சி இருக் க்கா இல்ல மூணு வேலைக்கு மேல போதே மனசாச்சி இருக்கா
ஆனா ஏ பாசங்க ஆமா நீ சொன்ன ஏ பசங்க வந்து என்னன்னு தெரியுமா சாம்பாருக்கு தா அந்த பிரச்சன வரு எங்க வீட்ல சாம்பார் ரசம் ஏ பொண்ணு சொல்லுவா சாம்பார் வச்சுட்டீங்கன்னா அவ்ளோதா ரெண்டு நாள் மூணு நாள் அதே வச்சு ஓட்டிறது வேற எதுமே செய்யறது இல்ல அப்டி ரசம் அதேமா சொல்வா ரசம்மெல்லா ரெண்டு நாள் ஆச்சு இனியு அந்த ரசத்த நீ விடல அப்படின்னு ஆனா அவங்களுக் நா தரமாட்டப்பா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏன்னா டெய்லி ஒரே ஐட்டம் கொடுத்துட்டு போ கொண்டு போ முடியாதுல்ல ஆனாலு அவங்களுக்கு வித விதமா தா செய்வ இருந்தாலு அதுக்குனு வந்து என்ன திட்டமாவா செய்ய முடியு
எங்க அப்பாவ ஆ புரியுது புரியுது எங்க அப்பான அதுக்குனே வைப்பர் ஒரு குண்டா ஃபுல்லா கொலம்பு நாலு வேலைக்கு சாப்படற மாறி கோ கோமா வரு எனக்கு அதுல அப்போ சின்ன பொண்ணுல்ல சாதத்த அத போட்டு கலர போது என்ன ஆவு அந்த மீனு முல்லு கண்ணு கின்னு ஓ வெரு திருவ நானு சாப்பாட சாப்பறதுக்கே வேறச்சுக்கு வேற வெறு சாப்பாட்லல எப்படி இருக்கு கோ கோவமா வரு சொல்லவு முடியாது அமைதியா சாப்புடுவே
ஆமா ஆனா எ பசங்க நான்வெஜ் எதுமே எடுத்துட்டு போமாட்டாங்க எதுமே எடுத்துட்டு போமாட் டாங்க எப்பயாது தா ஒரு வாட்டி சிக்கன் பிரியாணி கொண்டு போனா அப்ப என்ன ஆச்சு அதென்னு தெர்ல அத சாப்டுட்டு வந்ததுல இருந்து வாமிட்டிங் சேரி ஓகே பசங்கலா இருக்கு போது ஸ்மெல் ஓபன் பண்ணு போது எதாவா ல எல்லாரு பாக்குபோது அதனாலா நா அதுல இருந்து பிரியாணி எ துமே தந்துவுட மாட்டே ஃபிஷ்சு சுத்தமாவே கொண்டு போமாட்டாங்க ரெண்டு பேருமே முட்ட வந்து கூட அவிச்ச முட்ட தரமாட்ட ஏன் தெரிமா இந்த அவுச்ச முட்ட சாப்டா அந்த ஸ்மெல் இருக்கு வாயில்ல அப்ப அப்றோ அந்த மஞ்சள் இதெலா சாப்டபோது இதுவா இருக்கு சாப்பட தெரியாது ஆ வாயில போட்டு அங்க இங்கியுமா போட்டு இது பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்டின்னா முட்ட சாதம் அப்படி தா முட்டைய கொடுத்துடுவிடுவ இல்லனா முட்ட ஸ்க்ராம்பெல் மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி கொடுத்துடுவ தர மத்தபடி வேற எதுவுமே கொடுத்துவூடமாட்டே சிக்கனோ மட்டன்னோ எதுமே கொடுத்துட மாட்ட இப்ப இந்த ஏறா பிரியாணி மட்டு பாத்தா ஏன்னா குட்டியா இருக்குல அது ல அந்த ஆ அதனால அந்த எறா பிரியணி மஷ்ரூம் பிரியாணி எ பையன் மஷ்ரூம் பிரியாணி மறந்துட்டா இல்லன்னா மஷ்ரூம்னா அவன்க்கு உயிருப்பா மஷ்ரூம் மஷ்ரூம் அததா சொல்லுவா அத மட்டன் மான மட்டன் நெனச்சு சாப்புடுவா மஷ்ரூம் வாங்கு மஷ்ரூம் வாங்குனு வாரத்துல ஓர் நாள் மஷ்ரூம் பிரியாணி எப்பொழுமே இருக்கு இப்பதா அது என்னனு தெர்ல கொஞ்ச நாள் மறந்துட் இந்த லீவ்லா விட்டதுல மஷ்ரூம் செய்யா செய்யாம விட்டனால மறந்துட்டா இனி அது ஒரு நாள் வாங்கிட்டேன அவ அத திருப்பி இப்ப அதா கேப்பா வாரத்துல ஒருநாள் மஷ்ரூம் பிரியாணி கண்டிப்பா வேணு அவனுக்கு
ஓகே ஓகே எப்டியோ போது ஆனா பசங்கள வச்சுட்டு
ஆமா ஆமாடா இப்போல்லா பசங்கலா அப்டிதா என்ன பண்றதுக் ஆனா எனக் அதெல்லா புடிக் வே மாட்டேந்து இந்த ரைஸ் இந்த பிரியாணி எல்லா நமக்கு ஏததோ நீ சொன்ன மாறி இந்த காக் கார கொழம்போ ஏதோ ஒரு கொழம்பு கொஞ்ச காரமா இருக்கணு எனக்கு என்னமோ காரமா இருந்தா எனக்கு புளி காரம் கொஞ்ச புளி பப்பு இதெல்லா இந்த ரைசல் வரட்டிஸ்லா எனக்கு பிடிக்க ஆமா இதெல்லா புடிக்க மாட்டிது சரி இருந்தாலு நம்ம வேஸ்ட் ஆயிடும்ல அவங்களுக்கு செஞ்ச மிச்ச இருக்கும்ல்ல செரி அதுக்குனு நமக்குன்னு செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அதே சாப்டு அப்படியே ஓடிட்டு இருக்குது சரிடா ஒரு கால் வருது நா அப்புறம் பேசட்டுமா உன் கிட்ட
ஆ ஓகேக்கா ஓகேக்கா